வச்சுக
கேள் மச்சி
ம் இன்ன பண்ண எனக் ஃபோன் அடிச்சே எடுக்கவே இல்ல
சும்மா தா அண்ணா சேர் என்ன நாளைக்கி எதோ போறாளே காலேஜ் போறி போறியா
ஏ அதா அதான்டா என்ன நாளிக்கா
நாளைக்கி இல்ல திங்கெழம அ திங்கெழம
ஐ எனக்கு ஞாயித்துகெழம வந்து எ மாமா கல்யாண இருக்கு
ஆ
அதனால நா அங்க ஞாயித்துகெழம நா அங்க வந்தாலு வரமாட்டே
ம்
அது நா அந்த இது அந்த அஞ்சு நாளு ஒர்க்கிங் டேஸ்ல வேணா நா வருவே அனா ஞாயித்திகெழம சனி ஞாயிறு ரெண்டு நாளு வந்து நா வரமாட்டே
சரி ஆயிட்டா சொல்லிப்பாரு
இது ஓகேன்னா வந்து நா வருவே இல்லன்னா வரமாட்டே
அதுறோ சும்மாவே இருக்காது சும்மாவாவே ஓவரா கத்து பாப்போ நானு மூணு சவரன் போட்ட
எனக்கு க எங்க மாமா கல்யாண இருக்கு
ம்
ஆ அதனால வாய்ப்பு இல்ல
முடில்லா வேற உட்ரு அதெல்லா ஒரு பெரிய விஷ்ய கெடயாது வேற
ம்
சான் கேட்டே நானு மூனியஷ் போறோ நீ ஏனா வர்ரிங்களானு கேக்குறதுக்கு
அதான்ட நா கேக்கு என்ன பானுமதிட்ட கேட்ருக்கோ சொன்னன்ல
ம் சரி நா இன்க்கு யாராரு மேட்ச்சு
இங்குலாண்டுக்கு இந்தியாவுக்கு வைபு ஆடுறான்டா இல்ல இப்பதா மேட்ச் போய்ட்டு இருக்கு லைவு வை இப்போ வெளாண்டா ஏ ஏ எட்டு பாலுக்கு பதினாலு ரன் அடிச்சுட்டு அவுட்டு்
அவ்ளோதா அதுக்காடிமா
ஆ அபிஷேக் வளாண்டா அபிஷேக்கு இருவத்தி ரெண்டு பாலுக்கு நாப்பத்தி மூணு அடிச்சிட்டு அவுட்டு
ம்
இப்ப இஷானு ஷேயஸு வளான்ட்டு இருந்தாங்க நா மேட்சு பாக்கல அப்டியே வெளில வந்துட்டே
சேர் சேர்
இவ சாம்சன ஒக்கார வச்ட்டானா பழைய மாரி இதே மாரிதா டி டே டி டுவெண்ட்டிலயு ஒக்கார வச்சானா அப்டியே ஒ ஒக்கார வச்சு ஒக்கார வச்சி கடைசி ஒ ஒரு மூணு மேட்சு வாய்ப்பு குடுத்தானு
ம்
அதே வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லா நாக் அவுட் மேட்சு பாத்தாலே நீனு
ம்
நாக் அவுட் மேட்சு அதுல எல்லாரு அவுட் அபிஷேக் அவுட் ஆயிட்டு போறா இவ ஷ்ஷே இஷான் கிஷன் அவுட்டு இவன் திலக்குவர்மா அவுட்டு எல்லாருமே ஹட்டி பாண்டிய வரைக்கு எல்லாருமே அவுட் ஆயி அவுட் ஆயி போறானுவோ அக்சர் பட்டேல் தா வந்து கூட நிக்கிறா இவ டூ பே பினிஷிங் பண்றதுக்கு அ அ அதுஹ துபே டூ பே தா வந்து நின்டா அக்சர் பட்டலேல டூ பே தா வந்தா சாம்சன் ஓட வெளாட ஃபஸ்ட் ஓவர்ல ஃபஸ்ட் ஃபஸ்டு பால்லே சிக்ஸ் அடிச்சி அப்புறோ ஒரு ஃபோர் அடிச்சு மேட்ச முடிச்சுட்டு மூணு கடவுளையு கும்ட்டா அதுக்குதா ஒடனே அந்த ஹிந்தி காரனுக்குல்லா வந்து இதாயிடுச்சு
என்ன ஆயிச்சி
இது மாரி மூணு கடவுலு போடுற அங்கே தான் வந்து அந்தமாரி இது இருக்கும்ல
என்னது
சண்ட போடுவாங்கல்ல அங்க இதா
ம் மதத்து கலவரம்
ஆ அது மாரி ஆகும் அதுக்கு அதுக்கு ஒண்ண இதயிடுச்சு அதுக்கப்புறோ டிராபி எடுத்துட்டு ஒரு கோயிலுக்கு போயி கோயில போய் வச்சு படச்சானா
ம்
அதெல்லா பாக்க கடுப்பா இருந்தது மேட்ச் ஆனா ஜாலியா இருந்தது டூபே கூட போன மேட்சு நல்லா விளாண்டா இருபத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன்னு
ம்
ஃபினி ஃபினிஷிங்கில்ல
சேர் சேர்
ம் என்ன சாப்பாடு லாஸ்ட்டு நீ நீ ஏத்து குடுத்தால அதோட இருக்கு
ஒன்னு பாக்கல
ஆ ஹா பாக்கல
அப்ப சிப்ட்டு இடாக்கே
அது வாய்சு கேட்க மாட்டது எம் எக்ஸ் பிளயர்ல
பி எக்ஸ் சி பிளேயர் எடுத்தா அதுலதா கேக்கு சத்தமான சத்தம் எல்லா
அதா இங்கேயு இது ஸ்டோரேஜ் பத்தல இப்போ எல்லா வீடியோலா இன்னைக்கு தா டெலிட் பண்ண உங்க அ அக்கா வீடுயெல்லா இருந்ததுல
ஆ
அதலா டெலிட் பண்ணிட்டு தா இதுதா உ மூஞ்சி தெரிஞ்சிச்சா வீடியோல
ஐய டெலிட் பண்ணுடா அதைய அதெல்லா வச்சு இருக்காத ஏன்டா நீ வேற
அத மட்டு வச்சுட்டு மீதி எல்லாத்தையு டெலிட் பண்ணிட்டே
தற்கூரி மாரி அதெல்லா பண்ணாத மச்சு அதெல்லா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி டா டேய்
ஆ ஆம்ஸ் எல்லா காமிச்சுட்டு ஜம் மஜாவா இருந்த தெர்ல எல்லா ஷார்ட்டாதா இருந்தானு
டீம்ல என்னோட ஒருத்தா ஹெயிட்டா இருப்பா கபோர்டுல இருப்பா பள்ளத்துல இருப்பா அதுகே அவன் தா தோஸ்த்து
ம் ம் ம் அ மழ பெய்தா
இல்ல உன்னுதா கொரகொரன்னு கேட்குது சத்தோ
மேலா மாடியில இருக்கன்டா காத்தடிக்குது
நானு மாடியில தா இருக்குற
இங்க வந்து மப்பா இருக்கு மழ பெய்ற மாரி இருக்கு
இங்கெல்லா அப்டி இல்ல
ம் மச்சி ஒங்க கொல்லையில ப பருத்தி தான போட்டு இருக்கீங்க
என் கொல்லையில காலைல காலைல இருந்து போய் நின்னுட்டு வரேன் டா
பருத்தி போடுல
ஓ நீங்க தா பருத்தி போடிங்க என்னாச்சா
ஆ ஆ பருத்தி மூணு ஈடு எடுத்து போட்டது ஏழுடா அத தாண்டியு எடுத்துருப்பாங்க
இதோ போறண்ண காசு வந்ரு
எங்க காசு வல்ல மழ பெய்தா ப பஞ்சு நனஞ்சி கீழ கொட்டிடுது
செ என்னா பண்ணு எதனா காசு கீசு கேட்டு கொஞ்ச அனுப்பு
ம்
காசு பொற்றா கொரில இருக்க நலா கொஞ்சோ ஒர் ரெண் சட்ட எடுக்கணு
ஐ ய ஒரு நா நாலு கால் இருக்கு இந்த நால் காலு பேசு ஒரு முந்நூறுவா முந்நூத்தி சொச்சோ காஸ் ஏறு ஒனக்கு
ஒரு ஃபோன் பேஸ்னாவா
ஒரு கால்க் வந்து நீ அந்த கால் ஃபுல்லா நீ கரக்டா பேசிடன் வச்சிக்க
ம்
ஒரு காலுக்கு எண்பதுருவா
ம்
இல்ல அதுல எதாச்சு மிஸ்டேக் பண்ற பேச கூடதல்லா பேசிந்தோ அப்புடின் வச்சுக்யே
ம்
அது காசு கொஞ்ச கம்மிஆயி அம்பதுருவா அது மேரி ஏறு
சேர் சேர் அதா கேட்ட
ம் இவ அ பாரத்து ஏ கூட அஞ்சி பேசிட்டா
அ
தமிழ் ஏங்கூட இல்ல இந்த வ வீக் எண்டுதா காட்டு எவ்ளோ அமோண்ட்டு அப்டின்றது
பு இனிக் பேஸ்னா எப்ப காட்டு
நாளக்கி இந்த ப்ராஜெக்ட் முடிய்றப்ப தாண்டா எப்ப காடுமே நாளக்கி இல்ல நாளானைக்கு காட்டு அமோண்ட்டு
ம்
உ அம்மோண்ட்டு காட்ணவொனே நா சொல்ற அப்ப போயி அந்த பெமண்ட் ஒரு எ இத் மேல கார்னர்ல ஒன்னு இருக்கு
ஆமா அக்கிய காட்டுது
அ அ அது அது தொட்டன் வச்சிக்யே அத் தொட்னா யூபிஐ ஐடி இல்லனா பேங்க்கு அக்கோண்டு அப்புடின் காட்டு நீ யூப் அம் ஏ நம்பர் குடுத்து வைடா
சேர் சே
இல்ல ஒங்க அக்கா நம்பர் குடுத்துக்க
அ
ம் யுபிஐ நம்பர் குடுத்து ஃபோன் நம்பர் குடுத்தா ஜிபே ஃபோன்பே வச்சிர்ந்தா அதுல ஏறிடு
ம்
இல்ல பேங்க் அக்கோண்ட்ல ஏறுனா ஒ ஒ பேங்க் அக்கோண்ட் நம்பர்ருக்கு இல்ல
ம்
அந்த நம்பர் குடுத்தனா ஓ அக்கோண்ட்டுக்கு ஏறிடு
மச்சி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு
யா
கால்லேந்து வவுறுவல் வூத்தால போது
என்ன சாப்டா
எதுவுமே சாப்டலா ஆன வவூத்தால போது என்ன பண்றது இப்ப நானு
எதுவுமே சாப்படல வவூத்தால போதுன சூடா இருக்கும்
போட்டு தாக்குது என்ன போட்டு முடில
அதா சூடா இருக்குடா தயிர் சாதம் சாப்புடு
வலிங்றா போ வவூத்தால போகுதுன்றோ எங்க அப்பா வர கொல்லி போய் கசவு போட்டு வாடனு அனுப்பி விடுறாருடா
ஹாஹாஹா
போயிட்டு கத்திட்டு வந்தே கவுரு அர்த்துனு வன்டான் வீட்டுக்கு இல்ல வச்சுகியா நூறு மூனு நாலு மணி நேர ஆ
ம் அது எத்த நாள்டா எத்தன் மா சம் ஆவும் பெரிய கண் ஆவர்றதுக்கு
ரெண்டு வருஷம் ஆவும்
ரெண்டு வருஷம் ஆவுமா
ஆ ஒன்ற வருஷம் ஆவுது போட்டு இன்னம் ஆறு மாசல ஒரு விஷ
அ இவ எம்ம பெரிய கண்ணா இருக்கு இப்ப
பெரிய கண்ணு தா மாச்சிய
ம்
இந்த வெட்டுற மாரி இருக்காது அதவு கொஞ்சம் சின்னதா இருக்கும் நம்ம கை இருக்குல கையால புடிக்க மாட்டோம் கையா அதும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்ளோ தா இருக்கும்
மணிக்கட்டோட பெருசா இருக்கும்
ஆமா அவ்ளோதா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது
ம் எவலவுகுட விப்பீங்க
அது தெரியது டா அவன தாத்தாகாரன் தா மொன்ன பாத்து நின்னா
ம்
அவன் தா எல்லாமே அவன் போடுவான் அவனே வாய்க வெட்டுவான்
ம் நீ உங்க டாடிக்கு தெரியாது
அய்யா அவரு வந்து யாருக்குமே சொல்லித்தர்லடா இதுதா இப்டி பண்ணும் யாருடக்கு அவனு சொல்ல அவரு மட்டும் இருந்தாரு அவரு வந்தாரா அதே நெனைச்சி வருது காசு அவரே வச்சிருப்பாரு ஒரு லட்சம்னாலு ரெண்டு லட்சம்னாலு அவரேனா அவர் ரூம்ல எடுத்துனு போய் வெச்சின்னு சரக்கு அது மாரி வாங்கிக் குடிச்சிட்டு ஜம்முன்னு கெடப்பாரு
உங்க தாத்தா எங்க இப்ப எங்க இருக்காரு உங்க தாத்தா
தாத்தா இப்ப சொர்கத்துல இருப்பாருன்னா நெனகிறே சொர்கத்துல இருக்க மாட்டாரு நரக தா
ஹ
அ இறந்து ஒரு வருஷம் ஆகி போயிச்சு இப்ப ரெண்டாவது வருஷம் ஆகுது
ஒரு வருசம் ஆயி போயிசன்னா கருமாதி கூப்டவேயில்ல
அய் அதுக்கு என்னா ஓய் ஏன்னாட இது கதையா இகுது
ஏ பிரியாணி போடுவீங்க
அதெல்லா கெடயாது
அப்புற வெஜ்ஜு போட்டுக்கலா
சாய் எங்க ஆயா வந்து
ஆ
ஜனவரி அது மேரி செத்துட்டாங்க
ஆ
எங்க தாத்தா வந்தாலே ஜூன்ல செத்துட்டாங்க சி ஜூலைல செத்துட்டாங்க லாஸ்ட்ல தீர்னான்னு வச்சுக்கோய ஒடம்பு சரில்லாம இருந்தாரு
ஆ
தீனா கரகாட்டோ ஆடுவாங்கல்ல
மச்சி டைம் முடிஞ்சுச்சு அடுத்த கால்ல மீதி கால்ல பேசு
ஓகே மச்சி அவ்வளோனா
ம் அப்டியே ஆப் உள்ளேயே இரு மறுபடியு ஃபோன் அடிக்கிறே ஆப்ப உட்டு வெள்ல போயிடாத
சேரி
ம்